ஆஸ் சொல்லுங்க தோலி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக்கறிங்களா
நல்லா இருக்கன் தோழி
சரி சரி சரி சரி சரி நம்ம என்ன தலைப்பு பத்தி பேசலாம்
ஆஹ் பயணம்
பயணம் ஓகே ஆஹ் பயணத்லயே வந்து து என்ன சொ சொல்றது நெறைய பயணம் இருக்கும் ஒண்ணு வந்து நம்ம ஆஹ் குடும்பமா போறதா இருக்கும் சில சில சில பேர் வந்து நண்பர்களோட போவாங்க அந்த மாரி வந்து நெறைய இருக் ஓ நம்மனா மே மேக்சிமம் எல்லாருமே வந்து குடும்பத்தோட போறதுதான் அதிகமா இருக்கும் நண்பர்களோட போறது ரொம்ப கம்மியா இருக் கும் ஏதாவது ஒன்னு ரெண்டு அந்த மாரி இருக்கும் ஸ்கூல் காலேஜஸ்ல அதுக்கு வாய்ப்பு ப்பே கெடைக்கவே இல்ல இப்ப ரொம்ப பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் கழிச்சு இப்ப வந்து நண்பர்களோட ஒரு ஒரு ரெண்டு மூணு நண்பர்களோட சேந்து போற ஒரு பயணம் கெடைச்சுச்சு எனக்கு கொடைக்கானல் போயிட்டு வந்தோம் சோ ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவுங்க அவுங்க இப்ப ஒரு ஒரு ஒரு ஒரு தோழி மட்டும் குடும்பத்தோட வந்திருந்தா மத்த எல்லாரும் நாங்கள் எல்லாருமே வந்து நண்பர்கள் மட்டும் தான் போயிருந்தோ ஒரு சிலர் ஒரே ஒரு ஒரே ஒரு நாள் தான் பட் ஆனா அது வந்து இத்தன வருஷத்துக்கு வந்து அது வந்து இன்னும் நம்ம சாகற வரைக்கும் வந்து அது வந்து ந ஞாபகமா நினைவா இருக்கிறதுத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது ஒரு கனவு இல்லையா நம்ம நண்பர்களோட சேந்து எங்கயாவது போணும் றது சோ அது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பதினாறு வருஷம் பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து அது சாத்தியமாயிருக்கு ஒரே ஒரு
உம் அதுவும் இல்லாம நீங்க எல்லாரும் சேந்து போகும்போது உங்களோட பழைய நினை நினைவுகளா வந்துரு
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அத நைட் ஃபுல்லா தூங்கவே இல்ல இத்தனைக்கும் நாங்க சாங்யாலம் தான் போனோம் சாங்காலோ போனோம் போய்ட்டு நைட்டு ஃபுல்லா விடிய விடிய தூங்கவே இல்ல பழைய கதையெல்லாம் உங்க குடும்ப கதை எங்க குடும்ப கத பழைய கதை நம்ம காலேஜ்ல அப்டி இருந்தோ எப்டி இருந்தோம் நம்ம இங்கெல்லாம் ஒன்னா மீட் பண்ணோம் இங்க எல்லாரும் நம்ம சேந்து போனோம் அப்டின்னு சொல்லி ஃபுல்லா அந்த நினைவு தான் அப்டியே ஓடிக்கிட்டு டே இருந்துச்சு யாருக்குமே படுக்க மனசே வரல அய்யோ காலேல சீக்கிரம் எந்திரிக்கணுமேன்ற ஒரு கட்டாயத்துல வீடிய கால்ல நாலு மணிக்கி நால்ர மணிக்கி கம்பல் பண்ணி படுத்தோம் இல்ல அட்லீ்ட்ஸ்டு ஒரு டூ அவர்ஸ் ஆவது தூங்கணும் அதுனால படுங்க தயவு செஞ்சு படுங்க பேச்ச நிப்பாட்டுங்க அமைதியா இருங்க அப்டின்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு படுத்தோ படுக்கறதுக் கூட மனசு வர்ல இந்த அளவுக்கு நேரோ போனதேத் தெரியல ஒரு நாள் வந்து அப்டியே ரொம்ப இதா போயிருச்சு அ வந்து மறக்க முடியாதது நீங்க நண்பருக்
ஆ நீங்க போ ஆனா அ ஆனா நீங்க போகும்போது இது உங்களுக்கு தெரில ஒரு எக்ஸைன்மெண்டா ஓ கே எல்லாத்தையு பாக்கபோறேன்னு ஒரு ஆர்வத்துல நீங்க போனீங்க
கண்டிப்பா மனசு ஐயோ ஐயோ போறோமே ஐயோ கிளம்புறோமே கிளம்புறோமே அதுக்குள்ள முடிஞ்சிருச்சோ அதுக் க்குள்ள முடிஞ்சிருச்சு இன்னு ஒரு ரெண்டு மூணு நாள்ருக்க முடியாதா எல்லாருமே வந்து கொழந்தைங்கள விட்டுட் வந்திருந்தாங்க நான் விட்டுட்டு வந்திருந்தே இன்னு ரெண்டு பேரு வந்து விட்டுட்டு வந்திருந்தாங்க சோ அப்டின்னும் போது வந்து ஒரு நாளைக்கு மேல எங் எங்களால இருக்க முடியல ம்ச் பசங்க தேடுவாங்க பசங்க இருக்க மாட் தாங்க அவ்ளோ நாள் இது பண்ண முடியாது அப்டின்ற மாரி உடனே கெளம்புற மாரி ஆயிடுச்சு அதனால ரொம்ப கஷ்டப்பட் ட்டு வந்தோ ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ப் அப்டியே பாக்க போறோ ஃபிரண்ட்ஸ் ண்பர்கள பாக்க போறோன் அது ஆக்சுவலி நம்ம பேசுவோ செய்வோ எல்லாம் பண்ணுவோ ஆனா அது முடிவாகவே ஆகாது ச்செரி அப்றோ பாக்கலா, அப்றோ பாகக்கலா அப்டின்னு சொல்லியே அது தள்ளி போய்க்கிட்டே இருக்கு திடீர்னு அப்படியே செரி போவோ இன்னைக்கு போவோ இந்த டேட் போவோ இந்த டைம் போவோ இந்த நாள் போவோ ஓகேவா அப்டின்னு சொல்லி எல்லா கேட்டு எல்லா டக்கு டக்கு டக்குன்னு முடிவாச்சு முடிவாயி அது எப்டியோ நடந்துருச்சு அதுதா
பெரிய ஒரு அதிசயோ ஆமா நா ஆ நாங்க வந்து எப்டினா இப்ப நான ஒர்க்கு போறதில்ல வேலைக் போறத் துல்ல ஆ ஒரு ரெண்டு வர்ஷ்த்துக் க்கு முன்னாடி நான போனே ஒர்க்கு அப்ப வந்து என்ன பண்ணா நான ஆஃப் பீஸ்ல வேல செய்யும்போது எல்லாரு ஸ் சேந்து போக்ணு அப்டின்னு அந்த ஆபிஸ் ட்ரிப்பு தா அப்ப வந்து வீட்டுல யாருமே கூட்டு போக முடியாது ஆனா அப்ப என் பைய வந்து ஒன்ற வயசு சம்திங்
சரி சரி ஆ
இப்ப வந்து செரி ஓகே நம்ம போவோ ஒரு டைம் தா போறோ வருஷத்திலேன் இப்பதா போக போறோ ஏனே இதுக்கப்புறோ அவ ஃபிரண்ட்ஸ் கூட திருப்பி நம மீட் பணம் போறதுல்ல பேச போறதில்ல எல்லாரு ஒவ்வொருத்தெங்க வேற வேற டூரூ
செரி செரி செரி ஆமா தெரியு உம் இதுன்னும் போது நம்ம எப்ப எப்ப அந்த வேலையில இருப்போ எப் ப்ப அந்த வேலையில இருந்து
உம் எல்லாத்திக்கு ஒவ்வொருத்தைங்களுக்கு ஒவ்வொரு சுச்சுவேசன் ஒவ்வோர் ட்ரு பிராப்ளோ வேற கல்யாணோ அது இதுன்னு சேரி இந்த டைம் போயே ஆகணு அப்டின்ட்டு அட புடி ச்சி வீட்டுல எல்லா வந்து கேட்டே உம்மே நா போறோப்பா என்ன என் மாறி நீங்க விடுங்க ஃபிரண்ட்ஸ்சுக்கு கேட்டதுக்கு அவங்களு செரி ஓகே ஒரு டூ டேஸ் தானே போயிட்டு வா அப்டின்ட்டாங்க சரின்ட்டு களம்புனாங்க நைட்டு களம்பனு நைட்டே வ அ போய் எங் எங்க வீட்டுல இருக்குற எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து விட மனசே வர்ல வேண்டா பைய வேற இருக்க அழுதா என்ன பண்றது அப்டின்னு
உள்ள இவங்களுமே எத்தனே பேர் எத்தனை பேர் போறீங்க எப்புடி போறீங்க எப்புடி வருவீங்க அங்க தங்குறதெல்லா ஓகே கேவா எல்லா ரெடி பண்ணிட்டீங்களா எதுவு பிரச்சனை இல்லையே சேஃப் தானே சேஃப் தானேனு கேட்டுக்கிட்டே இருந்தே அய்யோ எல்லா சேஃப் ன்த பிரண்ட்ஸ் நண்பர்கள் எல்லா வர்றாங்கல்ல அப்புற என்ன நா என தனியாவா போறே அவங்க கூட தா பஸ்லதா போனே ஸோ அதனால வந்து அவங்க கூட தானே போறே கூட போயிட்டு கூட வந்துருவே அதெல்லா ஒண்ணு பயோ இல்ல அப்டி இப்டின்னு சொல்லி அதுக்கப்புறதா அவங்கள சம்மதிக்க வெச்சு போறதே வந்து பெரியா இதா ஏ நாத அது
ஆஹ எங்களுக்கு வந்து வந்து அவரே வந்து விட்டுட்டு தா வந்தாரு ட்டு அ பஸ்ல எங்களுக் வந்து மொத்த அறுவது பேர் போனோ ஆ நுப்பது பேர் ஒரு பஸ்சு ஆமா நுப்பது பேர் ஒரு பஸ்சு முப்பது பேர் இன்னொரு பஸ்சு பாய்ஸ் எல்லா ஒரு பஸூ கேல்ஸ் எல்லா ஒரு பஸ் கு இது பண்ணி சப்ரேட் பண்ணி போனோ ம் அப்டி போணமா அங்கர்ந்து வந்து விட் விட்டு ஆனா ஏங் எங்க இருக்கீங்க நல்லாருக்கா உனக்கெல்லா சாப் ப்பல்லா செட் ஆயிர்ச்சா ரீச் ஆயிட்டீங்ளா அந்த ஒரு கேள்வி மட்டுதா அவுரு கேட்டாரு அதுக்கப்பற கேள்வி எல்லா கேக்குல சே நா அங்க போறன்னு எங்க வீட் க்ளா அம்மா அப்பா என பண் தங்னா தம்பிய கூட்டிட்டு ராமேஸ்வர போறே
ஒ நல்லது நல்லது அதனால பைய வந்து அட்லீஸ்ட்டு வீட்டுக்குள்ள இருந்தாதா அம்மாவ தேடுவாங்க வெளில அவங்ள வெளில இன்ன மோது வெய் பாத்துக்கிட்டே டைவொட் ஆயிட்டாங்க
ம் அதுவு இல்லாம நானு வேலைக்கு போக ஆரமிச்சதுலேந்து அதிக்மா அம்மா வீட்டுலதா இர்ந்தா அவிங்க ஒரு ட்ரிப்புக் போவவு நானே ஃபோன் அடிச்சு தம்பி அம்மாட்ட பேசு சாமி அப்டிங்கிறே நால பேசமட் டம்மன ஃ ப்ரீ நா வந்து ஃபோன வெய்யிமா அப்டின்ட்டு ஃபோன அவனே கட் பண்ட்டா ஏன்டா ஒரு பாசத்துல பெத்த தாயிட்டு பேச மாட்டீ இருகிரியாடா நீ அப்டின்டு அப்புறோ அவ வெச்சுட்டா அவனாவே கட் பண்ணிட்டா அப்பறோ நாங்க இங்க இருந்து போனோ கேரளா போயிட்டு நைட் எல்லா வந்து டேன்ஸ்சு பாட்டு எல்லா போட் இப்பெல்லா ஒரு பின்னா வரும் நாலு பேரு இது பண்ணிக்கணு அவ்வளோ பேரு இருக்கோல்ல ஆமா ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கோல்ல அதுனால சும்மா மதிய அதிகமா எடுக் போ முடியாது அப்டின்ட்டு ஒவ்வொரு ரூம்ல நாலு நாலு பேரு ஆ எல்லா ரூம் ரூமா சேந்து எல்லா பாட்ட போட்டுகிட்டு டன்ஸ் ஆடிட்டு அது வந்து ஒரு ஒரு லைஃபா அது எப்டி சொல்றது ஸ்கூல் லைஃப் ரொம்ப ரொம்ப கோல்டான ஒரு விஷியோ ஆனா காலேஜ் லைஃப் விட எனக்கு ஆபிஸ் பிரண்ட்ஸ் வந்து ரொம்ப அட்டாச் ஆயிட்டாங்க எப்படினா ஒரு ஃபம் நம்பர்ஸ் மாதி ஒரு குடும்ப பிரிண்டுனா எப்டி ப்ப அந்த மாரி எல்லாமே டான்ஸ் ஆட்றது ஒரு அக்கா தங்கச்சிங்கன்னா எப்படி இரு இருப்போம் அந்த மாரி இருப்போம் ஒரு வயசு எனக்கு வயசு அதிகமா இருக்கு அந்த ஆ ஆவணுங்கலா எல்லாம் என்ன விட சின்னவங்கதான் அவங்க சின்னதா இருக்க அந்த மாரி டிஃப்ரெண்ட் நாங்கலாம் பா்க்க மாட் அங்க மரியாதை கொடுப்பாங்க ஆனா வந்து ரொம்ப கு்ளோஸ் எல் எல்லாமே ஓப்பனா பேசுவோம் ஜாலியா விளையாடுறது ஓடுறது நான் சொல் போனா நான் வந்து அப்ப ரொம்ப சின்ன அந்த அவங்களுக்கும் நான் சின்ன ப சின்ன ப்டே மாறிட்டன் போல அப்புடி இருந்துச்சு என்னோட
ந்த மாரி கண்டிப்பா நம்ம வந்து அந்த க ப்ப நானுமே போனது வந்து அப்டே காலேஜ்ல காலேஜ்ல நாங்க எப்புடி இருந்தோம் எப்புடி பேசுவோம் எப்புடி வப்போம் எப்டி உரிமியா பேசுவோம் எப்டி இது பண்ணுவோம் எல்லா விஷ்யத்தியும் எப்டி ஷேர் பண்ணுவோம் அந்ததுக்கு போய்ட்டோம் நாங்களுமே
ம் ம்
ஸ்பண்ட் எல்லாத்துயுமே மறந்தாச்சு எல்லாத்தயும் மறந்துட்டு நாங்க மட்டும் நாங்க நாலு பேரு மட்டு த் ஒரு இதா இருந்த மாரி சூப்பராருந்துச் அ அதலாம் அல்லா லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்
ம் நாங்க டூ எல்லாங்க ரெண்டு நாளைக்கு போயிருந்தோம்மா அங்க ரெண்டு நாளைக்கு போனது த ஒரு நாள் வந்து கேர்ளா போயிருந்தோம் கேர்ளா பாட்ரு தானே கொச்சின் பக்கத்துல ஆ அதுக்கு வந்து ஒன் டல்லா பிளான் பண்ணிற்ந்தோம் அடுத்த நாள் வந்து ஒண்டர்லாபுல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணலா அப்டின்னு மொத நாள் வந் து கேர்ளாலால வந்து வாகமான் அந்த ஜீப் ரைடு அந்த இது இதல்லாம் கொஞ்சொலாம் சுத்தி பாத்து எல்லாம் முடிச்டோம்
சேர் செரி
டா எடுக்குறதுக்கு சாப்றதுக்கு அப்டி சுத்துறதுக்கு அது இதுக்கே சரியா பேயிர்ச்சி ஆ ரெண்டாது நாள் வந்து கொத் அந்த கொச்சின் அந்த ஒண்டர்லா குள்ள போனோம்னா ஒவ்வொரு வெளையாட்டுகுள்ள வெளையாட்றதுக்கே நமக்கு டைம் பத்தல நைட்டு ஏலு மணி ஆயிருச்சு அவிங்க க்ளோஸ் டைம் அஞ்சு மணிங்க நீங்கலா வெளிய வந்துருங்கன் சொன்னாங்க ஆனா நாங்க ஏலும்மணி வரைக்கும் உள்ளையே ந்துருக்கோ நல்ல ஜாலியா அப்டியே ஒரு கேங் கேங்கா ஒருப் பத்துப் பேர் பதினஞ்சுப் பேர் கேங் து எங்கப் போனால் நம்ப கேங் தனிய தெர்வும் அது நம்ள மாரியே அங்கியு நறையப் பேர் வந்துருப்பாங்களா வேணுக்குனே காதுக்குலையே கத்தறது அவிங் காதுல அவிங்க காத அடச்சிட்டுவு
கண்டிப்பா இப்ப நம்ம குடும்பமா போனான் வச் ங்கள இந்த மாரி நம்ளால இது பண்ண மு டியாது இந்த மாரி சந்தோஷமா இருக்க முடியாது இருக்க முடியாது பிள்ளைங்கனா பிள்ளைங்கள பாக்கணு பெரியவங்க வராங்க அப்டினா அமைதியா பேசணு இது பண்ணணு எங்கயு நம்ம போய் நம்மளா வெளாட கூடாது நம்ளா தனியா எங்கயு போ கூடாது அந்த மாரி ந றைய அப்டி ரிஸ்ட்ரிக் ஸ் இருக்கு நறைய இதுருக்கும் ஆனா நமக்கு இந்த மாரி நண்பர்களோட போம்போதுதா வந்து நம்ம நம்ம நம்மளே வந்து கொலந்தையா மாறிறுவோம் நம்ப
ஆ சொல்லப்போனா நம்ம நம்மளா இருப்போ அந்த ஒரு ட்ரிப்ல நம்ம நம்மளா இருப்போ இப்ப இத குடும்பத்தோட ஆம் அ ஹஸ் பண் கூட போனோனு வச்சுக்க ஆ அய்யோ இவிங்கதா அழைப்பாங்களா ஏதா சொல்லுவாங்கள ஒரு கொஞ்சோ அவங்க என்னதா ஃப்ரீயா இருந்தாலு நமக்கு ஒரு தாட் இருக்கு இப்டி இருப்பாங்க அப்டினு இதே கொழந்தையா இருந்தா கொழந்தைய தூக்கி வச்சுக்ணு அதுக்கு சாப்பாடு ஊட்டணு அத பாக்ணு ஒரு ஒரு இப்ப ஏதாது ஒரு ச் ச் அ ஒரு இதுக்கு நம்ம போனோண் வச்சுக்க ஒரு விளையட்டு போ நம்ம விளையாண் ஆச படுவோ ஆனா கொழந்த இருக்கனால ஐயோ நம்ம எப்டி போறது அப்டினு டே நம்ம மளச்சுக்கிட்டே நிப்போ ஆனா அவங்க இல்லாதனால ஒரு இதுல விடு ல ஏனா அதுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுன் நனைக்கிற ஆ இது டிக் கிட்டு ஒரு ஆளுக்கு ஆமா ஆயிரத்திஐநூறுவா டிக்கெட் நாங்க உள்ள போய்ட்டோ அது ஒரு குடுத்த காசு நாங்க முடிச் உச்சத்தல்லா வெளிய வருவன்ட்டு ஒவ்வொரு இது ஒண்ணு கூட விடல ஓ ஓ ஒரு இதுல வந்து உருளக்கெலங்க மாரிங்க அதூ அப்டியே சு உருளகழங்க அந்த இப்டி ரோல் ரோலா இப்டி சுத்தரமாரி ஒரு இது வந்துருக்குல்ல ஸ்நக்ஸு அந்த குச்சில சுருவி ஆஹ் அந்த மாரி உருக்கிழங்க மாரி நம்ம உட்கார வெச்சுறாங்க உருக்கிழங்க எப்படி சுத் து அந்த மாரி சுத்துது நம்ம தொங்கிட்டு இருக்கறோ அந்த ப்ச் அந்த பாதுகாப்புக்காக ஒன்னு கொடுத்துரு இருப்பாங்கல்ல அது இல்லினா நம்ம இடுக்கிறத டபக்குனு
விழுந்துரு அந்த அளவுக்கு ஹ் இப்போ நிறையா வித விதமா வந்துருச்சு நமக்கெல்லா முன்னாடி தெரிஞ்ச ராட்டிணொ வந்து நாலு ராட்டிணொதா அந்த கொலம்பஸ்சு அந்த ஜெயின் வில் அந்த மாரி ஒரு நாலு ராட்- வந்தா நமக்கு முன்னாடி தெரியு ஆனா இப்ப நெறயா வந்துருச்சு சே எதோ ஃபுல்லா டிஜிட்டல் ஆனதுனால ரோலர் கோஸ் அது இதுன்னு இப்போ நெறயா புது விதமான
ம் ச் அதையு வாட்ட்ரு கேம்னா வாட்ட்ரு கேம்ல எப்படியோ வராது ப்ச் அந்த நம்ம கீழ விழுகாம இருகிறதுக்கு ரவுண்டா குடுத்துருப்பாங்கல்ல நம்ம அதுகுள்ள உக்காந்துக்கிற மாரி உள்ள போயிரு ஆஹ் கைல அப்படி மாட்டிக்கிற மாரி ஆஹ் அந்த மாதிரி இதுல உக்காந்துக்கிட்டோ அத உக்காந்துட்டு நாம எப் ப்டி போணுனா ஒரு கயிறு குடுத்துருவாங்க ஃபுல்லா தண்ணி அந்த கயித்துக்கு மூலியமாதா கையை புடிச்சிட்டு கயிற புடிச்சிட்டு போகணு இதுல வேற பின்னாடி வர்ரவீங்க நம்மள எட்டி வேற ஒதைப்பாங்க அந்த பலூன நாம இப்படியே சுத்துவோ கிறு கிறு‌ கிறுனு
து வந்து அவ்ளவுதா இருக்கு எப்டி நீங்க
அஹ் எப்படினா அது அந்த ஒரு லைஃப் அது என்ஜாய் பண்ணிட்டு ஆஹ்
ஒரு ரெண்டு நாள் எப் எத பத்தி யோசிக்காம சந்தோஷமா இருந்தோ கண்டிப்பா ரொம்ப நல்லது தோழி உங்க உங்களோட பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சி நேரம் முடிவடைந்துச்சு இன்னொரு அழைப்புல நம்ம சந்திக்கலா நன்றி நன்றி நன்றி நன்றி